ஹலோ
என்ன பண்றீங்க?
அ இப்பதாங்க ஆஃபீஸ்லர்ந் து வந்தே அடுத்து டீ போட்டுட்ருக்காங்க வீட்லட்டு இன்னு கொஞ்ச வேல இருக்கு முடிக்கனும் இனி
நானுமே பாத்தீங்னா கொஞ்சோ நானுமே வேலல்லா முடிச்சுட்டேங்க அடுத்து வந்து ஆ நாளைக்கு தம்பிய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பத்துக்காக ரெடி பண்ணி வெக்கணுங்க
ஓ செரி பசங்கள
ஸ்கூலுக்கு நானு நா கூட்டிட்டு போய்டு கூட்டினு வந்துருவங்க எனக்கு அந்த லா வண்டி ஓட்ட தெரியாது வண்டி ஓட்ட தெரிஞ்சா வண்டிய்லே கூட்டிட்டு போய்டு வருவே வண்டி ஓட்ட தெரியாது இதவே நா வந்து நடக்க வச்சுதாங்க குட்டின் போறது நானுமே நடந்து போவே தம்பி யுமே நடக்க வெச்சு கூட்டிட்டு போய்ட்டு வருவங்க
ஓ சேர் சேரிங்க ஆ ஆ அப்ப ஸ்கூலு
ஸ்கூல் வந்து கொஞ்சோ பக்கமாதாங்க இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ தூ தூரோ தொலைவுல இருந்தது இப்ப வந்து கொஞ்சோ பக்கமாதாங்க இருக்கு தூரமா இருக்குமோது என்ன ஆ எனக்கென்னன்னா கூட்டின் போய் வர்றது கூட ப்ரச்சன இல்லங்க இந்த நாய்ங்க வந்து பாத்தீங்கனா நறைய இருக்குங்ளா அனால கொழந்தைங்ள கூட்டின் போவே கொஞ்சோ பயமாதாங்க இருக்கு அவுங்க அப்பா வந்து ஆஃபீஸ் போரத்துக்குனா இருந்தார்னா அவரே குட்டின் போய்டுவாரு கூட்டின் போய்டுவாங்க ஆனா வந்து இப்ப நம்ம வந்து தனியா இருக்குமோது என்னன்னா நம்ம நடக்க வெச்சு கூட்டின் போவ இந்த நாய்ங்களா எடைல எடைல வரத பாக்குமோ ஒரு பயோ இருக்குங்க சில நாய்ங்க சாதுவா இருக்குங்க அது பாட்டுன் போய்ருதுங்க ஆனா சில நாய்ங்களா வந்து வேணும்னே கொழந்தைங் கிட்டலா வர மாரி இருக்கு எதோ வந் து வந்து கொலைக்கிறமாரி இருக்குங்ளா அன்னால ஒரு பயமாவே இருக்குங்க இங்க நாய் வந்து நறைய ஆ இருக்கவே தெரு ஃபுல்லா ஒரு பயோ இருக்குங்க நைட் டைம்லதா தா இருக்குங்கன் பாத்தா பகல் நேரத்துலயு இருக்குங்க உங்க வீட்டு பக்கோல்லா நாய்ங்களா எப்டிங்க இருக் கு
தே ப்ரச்சனதா எ வீட்லயு மனைவி சோ கால்ல வந்து ஸ்கூல்ல அவுங்கதா கொண்டு போய் விட்றப்போ கொஞ்சோ லேட்டா ஆஃபீஸ் போமொ போது நா கொண்டுவங்க வீட்ல இருக்கு போது ஸ்கூல் லீவ்னாளனா லீவ்ல இருக்கும் போது இருந்துச்சுனா நானே விட் டுட்டு நானே போய் இதே ப்ராப்ளம்தா ஃபேஸ் பண்றாங்க சோ ரோட்லலா போம்போது பாத்தீங்கன்னா ஆ நம்ம தனியா போம்போ கூட நம்ம அட்லீஸ்ட் த மேல கூட்டிட்டு போம்போது அவுங்க எதா அது நம்ம ரெண்டு பேரா போம்போது என்னன்னா அவ்ளோ பாதுகாப்பா போக முடியல அ அப்டிங் இருக்காங்க சோ இல்லன்னா இப் ல்லன பாத்தாவே நமக்கு தெரிது அது தேவயில்ல நம்ம அந்த கூப்லஸ் கடிக்க வர மாரி எதா பண்றது எ அப்பப்போ சொல்லுவாங்க இந்த மாரி ரி நறிய சோ போ முடியல நா மூணுதடவ கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தங்க ஆனா ஆ இது பண்ண மாரி தெரியல இருந்தாங்கன்னா அவுங்க கூடயே சேந்து போய்டு அவு கூட சேந்து பட் எதாது இதுக் ஒரு ஆக்க்ஷன் அதா எடுத்தாது எனா இப்ப இது வந்து கொஞ்சோ பெரிய ஒரு ப்ரச்சனயாவே இருக்குது ஆ பண்றோ அப்ப ஏதாது ஏதா பண்ணுச்சுனா கூட் அப்ப சேரி பரம்ப போம்போது அதுவு கொழந்தைங்களா கூட்டிட்டு போம்போ இப்டி இப்டி பண்ணும்போது என்னன்னா நமக் அந்த நேரத்துல வந்து என்ன ஒரு என்ன ஆக்க்ஷன் எடுக்க கறது அப் அதுவே ஒரு பெரிய தலவலியா தாருக்கு சேஃபா போறாங்க இருந்தாலு அவுங் குள்ள என்னனா திடீனு வண்டியில போயிட்டுருக்கும்போ வந்து ரோட்லியே சண்ட போட்றது அப்படிலாம் போம்பொழுமே கீழ விழுந்துற்றாங்க நல்லா ஓ ஓட்ட தெரிஞ்சவங்க கொஞ்ச அப்பதா பழகுறவங் இந்த மத்த சவுண்டுலியே வந்து படப்ப டன் ஆயி அவுங்க கீழ போட்டுறாங் இந்த வண்டி‌ எல்லாமே நடக்குதுங்க இதுதா ஆ கூட நம்ம எதா மேனேஜ் பண்லா கூ கூட போறது பெரும் ப்ரெச்சனயா இருக்கு ஏன்னா அப்ப அந்த சின்ன அசம்பாவிதம் நடந்துட்டா கூட த இது ஒரு லைஃப்பே ஸ்பா யில் பண்ற மாரி அது ஒரு பெரிய ப்ரெச்சன தாங்க
ஆமா ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்ன்னா எனக்குமே அந்த மாரி ஒரு ஒண்ணு நடந் ந்துருக்குங்க என்னன்னா வண்டில போகும்மோது பாத்தீங்கன்னா நாங்க நானு எங்க கணவரு வந்து கடைக் போய் போய்ட்டு வண்டில வந்துட்டுருந்தங்க கொழந்தையுமே இருந்தாங்க அப்ப என்ன ஆ ச்சின்னா பாத்தீங்கன்னா நைட்டு நேரனால இந்த நாய் என்ன பண்ணச்சுனா நம்ம கால் கிட்ட வந்து கொலச்சுட்டே வண்டிய தொரத்திட்டே வந்து வெச்சுங்க அது பாக்கும் போது நமக்கு பயங்கரமா பயோ வந்துட்டு நா கால ரெண்டு மேல தூக்கிகினு எங் ஹஸ் பண்டுமே வந்து பாத்தீங்ன்னா கொஞ்ச நேரோ வண் டிய நிறுத்தி பின்னாடி அந்த நாய மொறச்சிட்டு அப்புறோ வந்து சத்தம் போட்டவே தா அந்த நாய் வந்து போச்சுங்க அது வெரிக்குமே என்னன்னா ஒரு நம்ளுக்கு வந்து பாத்தீங்ன்னா ஒர் பயமாவே இருந்ச்சு டக்குனு வந்து நம்ம கா கா கால் புடிச்சு பொறாண்டு ப்ரெச்சனா என்ன ஆகுது அப்டின்ற மாரி இருந்தது இன்னொன்னு வந் நாங்க வந்து இங்க ஒர் எடத்துக் கடைக்கி போயிருந்தோங்க அங்கயுமே என்னன்னா தம்பி எதுக்கோ கடைக்கி வெளியே என்னமோ கேட்டா பானிபுரி கேட்டான் சொல்லிய இதுக்காக நாங்க வெளியே போனுங்க அந்த கடையிலெந்து வெளகவே இருந்தது அந்த க ஒர் சின்ன கட அங்க வந்து போனுங்க அப்ப வந்து என்னச்சுன்னா அங்க்யுமே நா நாய் வந்து ம் நம்ம பயப்படுறோன்றத பாத்துட்டு வேணும்முனே வந்து அது வந்து எடையில எடையில வந்துட்டே இருந்தது அப்றோ ஒர்த்தர் வந்து நா பயப் பட்றத பாத்துட்டு நீங்க போங்க அ நீங்க போங்க மேடம் நா வந்து வெரட்றே அப்படின்ற மாரி சொன்னாரு அப்புறம் நானுமே வேக வேகமா கட உள்ள வந்து வந்துட்டேங்க ம் இந்த மாதிரி வந்து நம்ம பயந்துட்டோன்னு அதுங்ளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது இன்னுமே வந்து நம்மள பயமுற்த்துற மாரி பண்ணுது எல்லா நாயங்களு சொல்ல முடியாது ஒரு சில நாய்ங்க வந்து பாத்தீங்கின்னா அ அப்படிதா பண்ணுதுங்க அதனால நம்ளுக்கு கொழந்தைங்கள கொஞ்சோ பயப்பட்றமாரிதா இருப்பாங்க பொதுவாவே அதனால அவங்கள வந்து நல்லாவே அட்டாக் பண்ற மாரி வருது இப்போ பாத்தீங்ன்னா நம்ம தொலை காட்சிலுமே இந்த செய்திக செய்தியின் அ ம் நியூஸு அந்த மா ரிலா பாக்கும்மோது நறைய வந்து இந்த மாதிரி விஷ்யங்கள் வந்து பாக்கும்மோது நம்ம கொழந்தைங்கள நம்ம வெளிய அனுப்போவு செரி நம்மளே கூட போனாலு செரி இந்த நாய் ங்கள பாக்கும்போது ரொ பய எப்பவ்மே இருந்துட்டே தாங்க இருக்கு அதுக்கு உரிய எதனா நடவடிக்கை எடுக்கணுங்க ஒரு சில நாய்ங்க ரொம்ப வெறி புடி ச்ச மாரி அ அடுத் தவ்ங்ள தாக்கும் போதுதா இவளோ ப்ரெச்சன வருது அந்த மாயி இருக்கும்மோத் நம்ம எதனா நட வடிக்கை எடுத்தா ஆவ்னு இல்லன்னம் யாருமே வெளிய வந்து அந்தளவு பயோ இல்லாம கொழந் திங்கள வந்து பாத்துக் முடியாதுங்க
இதுமேரி எதாச்சு நானு நெறிய நியூஸ் பாக்கும்போது நறி யோசிப்பே நம்பளு வேண்ணா கொஞ்சோ கு கூட கணிப்புலே இருக்கணு அப்படிங்கற மாரி நா நெ னப்பங்க ஒரு எழுவத்லந்து எம்பது சதவீத குடும்பங்கள்ல இந்த மாரி பண்ண முடிதுங்க ஆனா உதா ஒரு பத்திப்ப நாய்ங்க இல்லாம ஒரு பத்து வயசு இருபது வயசு இப்ப இருக்கிற அந்த வயசுல இருக்கவங்கள கூட இப்ப என்னன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட டாமினா ரெண்டாவது என்னன்னா கொஞ்ச பயப்பட்ற மாரி ஆயிரு றாங்க நறிய வரவே ரீசண்ட்டா கூட இப்ப கவுர்மெண்ட் செஞ்ச இந்த மாரி எல்லா ஒழிக்க போறோம் அப்படிங்கற மாரி என்ன பண்ணாங்க அப்படிங்கற பத்தில்லா அ திணிகள் இருந்துட்டு தா இருக்குது அது எல்லாருக்கு அதுக்கு இதுக்கு என்ன ஒரு முடிவு பண்ண போறாங்க அட்லீஸ்ட் எனக்கு இதே மாரி நாங்க இதுக்கு நறையா விஷயங்கள் கேள்வி பட்ருக்கோ இங்க இதாச்சு அதாச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே ரி ஒரு மாரி கஷ்டமாருக்கு என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ங்க நெறைய போராட்டம் தாங்க கூடவே இருந்து பாத்துக்கணுங்க அப்படிதா
ஆமாங்க இப்ப என்னன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு பயம் க கலந்த ஒ ரு விஷயம் வந்து ஏற்படுதுங்க இப்போ வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம நடக்கும் போது அது தெரு அ ஒரு பயம் இருக்கு எப்படி நடந்துச்சு இருக்கு ஆனா வந்து நம்மளுக்கு நடக்கும் போது அது இன்னுமே பெரிய ஒரு விஷயமா தெரியு அதனால எப்பவுமே நம்ம போகும் போது வெளியே வரும் போது சரி கொழந்தைங்கள வச்சிருக்கவே கொஞ்சம் பாத்து போயிட்டு வரணும் இல் நம்மளுக்குமே சொல்ற அ போயிட்டு வறதுதா வந்து நல்லதுங்க வண் டில போயிட்டு வரம்போதுமே எல்லாமே நாய் எதுர்ல வருதா என்னன்னு பாத்து ஓட்டனு ஏன்னா நா நானே ரெண்டு மூணு பேர் வந்து வண்டி வந்து குறுக்க வந்து வண்டில இருந்து து கீழ விழுந்து அவங்களுக்கு அடிபட்டுருக்கு அந்த நாய்மேல ஏத்தக்கூடாதுன்னு இவங் ங்க வந்து விழுந்துருக்காங்க அந்த மாரிமே இருக்கு ஓ இந்த மாதிரி விபத்துகளும் நாயாலதா வருது இன்னொன்னு வந்து நம்ம பாத்தீங்கன்னா நடந்து போம்போது தேவையில்லா ல்லாம அதுவே வந்து நம்மள வந்து சீண்டு நம்ம அத சீ ஆன்னா நெறைய பேர் என்ன சொல்றாங்க அத நம்ம சீண்டாத வரைக்கு அது நம்மள சீண்டாதுன்றாங்க ஆனா ஒரு சில நாய்ங்க ஓ அது உண்மதா ஒரு சில நாய்ங்க அந்த அளவு பெருசா வந்து இது பண்றதுல அ இப்போ நம்ம ஏதோ சாப்பாடோ ஏதோ அதுக்கு குடுக்குறோனா சாப்ட்டா அது பா டுன்னு நம்ம வீட்டு முன்னாடியே படுத்து கெடக்குங்க எந்த தொந்தரவு இல்லாம ஆனா வந்து ஒரு சில நாய்ங்க அந்த மாரி கெடையாது வெறி வெறிகொண்டு இருக்கு யரையாவது புடிச்சு பொரான்ட்டலாமா அப்படின்ற மாரியே இருக்குங்க அந்த மாரி இருக்கிறது தாங்க பயோ இந்த மாரி நெறைய நாய்ங்க நாங்களுமே வந்து பாத்தீங்ன்னா சாப்பாடு எல்லா போட்டிருக்கோங்க அதுங்கள யாருமே எதுவு பண்ணாதுங்க ஆனா வித்தியாசமா ஆளுங்க யாருன்னா வந்தா கொஞ்ச நேரம் கொலைக்கு அப்பறமா அமைதியா ஆனா ஒரு சில நாய்ங்கனால நம்மளுக்கு எந்த நாய் பார்த்தாலு பயம் மாவே இருக்குங்க
பய அனுபவோ எனக்குமே சின்ன வயசி நடந்துருமோ அந்த மாரி ஒரு எடத்துக்கு போயிட் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாருங்க அவரு அது தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன கூட்டு போய்ட்டுருந்தாரு ரு குருக்கால வந்து அந்த நாய்மேல ஏத் த்த கூடா அவரு கீழ விழுந்து அவரு மேல நா நா விழுந்து நாங்க ரெண்டு பேரு நடுரோட்ல விழுந்து கெடந் தோ இதுதா ஞாபகத்துல வந்துச்சு ஆனா லும் அது ஆனா பின்னாடி அன்னைக்கு எதாவது ஒரு பெரிய பஸ்ஸோ லாரியோ ஏதோன்னு வந் து இருந்துச்சு அது ரொம்பவே ஒரு விபத்தா போய் முடிஞ் செஞ்சிருக்க மாரி இது இப்ப நம்ம நம்ம யாருக்கு பண்றோ ஆனா நமக்கே அது நடக்கும் போது அப்பதா அத நம்ம ரியலைஸ் பண்ணுவோமா என்னனு தெரியாது ல்ல எறக்க போறாங்கன்னு தெரியலே
செரி செரிங்க நெறைய விஷயங்கள் பகிர்ந்து இருக்கனு மேற்கொண்டு அடுத்த பதிவுல சந்திப்போங்க நன் றிங்க
உங்க கூட பேசுனதுல நேரோ போனதே தெரி ங்க பதவுல சந்திப்போங்க
நன்றி ஓகேங்க நன்றி நன்